நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக். இருக்கிங்களா தோழி.
ஆஹ நல்லா இருக்கேன் தோழி நா பன். எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல நல்லா இருக்.
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி சாப்ட்டிங்களா தோழி. சாரு இல்ல தோழி மதியம் சாப்பாடு கேக்குறேன் தோழி நானு.
ஆ மத்திய வச்சதெல்லா சாப்ட்டாச்சு. இப்ப இது ஜுர்நமே ஆயிருச்சு.
என்ன தோழி சாப்பாடு.
சாதம் சாம்பார்.
ஆஹ ஆஹ சரிங்க தோழி சரிங்க. சரிங்க தோழி சரிங்க தோழி சொல்லுங்க தோழி. அஹ இப்ப பாத்தீங்கின்னா தோழி இந்த. முன்னாடி உள்ள காலத்துல எல்லா அந்த தானிய வகை அதெல்லா வந்து நறைய சாப்பிடுவாங்க முன்னாடி நம்ம. பாட்டி காலத்துல எல்லா பாத்தீங்கின்னா. எல்லாமே காய்கறி மதப். கொண்டு எல்லாமே வந்து ம்ச் எப்படி சொல்றது நல்ல திடமா இருக்கு நல்லா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூச்சி போட்டு ஏதோ மருந்து போட்டு தான் இது பண்றாங்க அப்படில்லாம் சொல்றாங்கள தோழி.
ஆமா தோழி உம்.
தானிய வகையெல்லா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க தோழி ஆனா அத பத். த்தே எனக்கு தெரியாது பண்ணுனது இல்ல. பெருசா வேணா இந்த கேழ்வரகு ம்ச் இந்த கம்பு அதுதா தோழி தெரியு மத்தபடி வேறு எதுவு தெரியாது அத பத்தி எதாவது தெரியுமா தோழி. அது சாப்டா எப்படி. அது டெய்லியு எடுத்துக்கலாமா தினேக்ஷ்.
கம்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு கம்பு வந்து வீக்லி வாரத்துல. இரண்டு நாள் சாப்படலாம். தோழி கம்பு என்ன வெயிட் போடுறது கைனு அது
ஓ அப்டி
ஆஹ் அது வந்து கம்பு வந்து வா ரொம்ப வந் வந்து கோல்டு தா இல்லன்னு சொல்ல இத்தத்தனி தானியங்கள் நம்ம வந்து சாம ஆஹ் தின்ணரிசி இதெல்லா சாப்டுறது வெயிட் கைனா ஆவரறது
இந்த குதுர அரிசி அதெல்லா சொல்றாங்களோ தோழி அது என்னது
அது வந்து ர இதுவாட்ட தா தோழி இருக்கு ரவா போலதா இருக்கு அதுவு ஒடம்பு கெயின் ஆவு ஒடம்பு கொறைக்றதுக்கு தா அது ஆனா ஓவர் சூடு அது சரிங்களா இப்ப சூடுன்றது இப்ப நம்ம தியானத்துல வந்து பாத்தினா சாமத் தின்ன அஹ் ச கோனி அரிசி எல்லா சொல்றது சூ தான் நம்பளுக்கு சரிங்களா நம்ம இந்த இந்த கிளைமேட்ல சாப்பிட்ட ஓவர் ஹீட் ஆயிடு ஒடம்பு ரொம்ப ஈட் ஆயிட்டு முடி ஹேர்பால் ஆயிடு
துளி அதன முடிலாம கொட்டும்
ஆஹ் ஆமாங்க தோழி இது ஒடம்புக் கொறஞ்சி போது இல்லிங்களா ஒடம்பு கொறஞ்சி போனாலே வெயிட் கெயின் ஆனா கூட உடம்பு ஈட்டுநால நல்ல ஈட்டு அர் ஃபால் ஆவுது இல்லைங்களா நம்ம எவ்வளவு பாடி வந்து வந்து நல்ல குழுமையா வச் வெச்சிட்டு இருந்தோங்களா அதுக்கேத்த ஹார் வந்தன்
இல்ல தொழி இப்ப கொஞ்ச நாளா ஒடம்பு ஏறிட்டா எல்லாம் வந்து ஒடம்பு ஏறிட்டு ஒடம்பு கொறைங்க தொப்ப விழுந்துட்டு ஒடம்பு கொறைங்க உடன நானே அத எதோ பண்ணி பாக்குறேன் தொழி ஆனா முடில தோழி எதுவுமே நடப்பனாங்குது தொழி அஹ் அதுக்காக தான்
ஃபுட்டு எல்லாம் மாத்துங்க தோழி நான் வந்து நா கூட நெறைய யா வெயிட் போட்ட தோழி நூத் நூறு குமேல இந்த தொழி இப்ப வந்து எழுவதஞ்சி எழுவத்த மூணு நான் டைட் நானே ஃபாலோ
அது எப்படி தோழி பண்றீங்
ஒண்ணுமே இல்ல தோழி காலையில எழுந்துட்டு வாம் வாட்டரு கொஞ்சே குடிங்க சரிங்களா குடிச்சுட்டு உங்களனால முடிஞ்ச அளவுக்கு ஓட ஒன்னும் அவர் ஆப்னவர் வாக்கிங் போங்க சரிங்களா வாக்கிங் போயிட்டு உங்கால யூ யூடிப் பாத்து எக்சசைஸ் பண்ணுங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஓகேவா கண்டிப்பா சரிங்களா எக்ஸச எக்ஸ்சய்ஸ் பண்ணிட்டு கொஞ்சே ரெஸ்ட் எடுங்க கிரீன் டீயோ லெமன் காஃபியோ லெமன் டீயோ இல்ல பிளாக் காஃபியோ உங்கனால முடிஞ்சது
உம் இப்ப பிளாக் டீ பிளாக் காபிஸ் சொல்றீங்களா தோழி ஆஹ் அது வந்து வடகபி தானே அது இல்ல நாட்டு சக்கர போட்டு குடிக்கலாமா இல்ல வெறும்னோ குடி
பெறுமே குடிக்கும் நாட்டு சக்கர வேணாம் பணம் வெல்ல சரிங்களா
ஆமா ஆம்
அது போட்டு குடிங்க சிஸ்டர் அதெல்லாம் வெயிட் நல்லா ரெட்டியூஸ் அவுது தோழி
ஒஹஸ் ஆ அத யூஸ் பண்
அப்புறம் மார்னிங் பிரே பிரேக் ஃபர்ஸ்ட் வந்து நா இந்த சுண்டலு ஆ ஒரு எக் கு கப் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெள்ளரிக்காய் வச்சுக்கோங்களா ஆஹ் டெய்லியும் சாப்பிட்டுறேன்னு தோழி மார்னிங் வந் இட்லி எல்லா வந்து நான் எத்து வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு போடுவே தோழி நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வெயிட் கெயின் ஆனா போதும் அப்டின்னு தண்ணி நல்லா குடிங்க தோழி ஒரு நாளைக்கு வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிங்க பிரேக்பஸ்ட் முடிஞ்சு ங்களா லஞ்ச் ஒரு கப்பு ரைஸ்சு ரெண்டு பொரியல் ஒரு பாயில் எக்கா
ஓ ரிங்க அப்ப ஆனா ரைஸ் எடுத்துக்கலாம்
ஆஹ் ஒரு மதியானத்துக்கு நம்மளுக்கு ரைஸ் இல்லாம நம்மளுக்கு ப சியா அடங்காது இல்லையா அந்த கோணத்தில் தேவயானது ரெண்டு பொரியல் அது ஈக்வலா ரெண்டுமிக்ஸ் பண்ணிட்டு வயிர் புல்லிங் ஆயிடும்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
சு அத அப்படியே வந்துட்டு நம்ம ம ஈவினிங் மேல அது ஒ ஃபோர் ஓ க்ளாக் ஃபபைவ் ஓ க்ளாக் என்ன ஸ்னாக் சாப்பிடலானா இந்த பாதாம் அக்ரூட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு எடுத்து சாப்ட்டுக்கோங்க
ஓ சரிங்க சரிங்க சரிங்க ஆஹ்
கொஞ்சம் பில நார்மல் மில்க் காஃபியே சாப்புடலாம் நம்போ அவ குடுஞ்சதா எடுத்துக்கலாம் ஆமா நைட் டின்னர் சாப்புடணும்னா ஏழு மணிக்குள்ள முடிச் சுடுங்க எது என்ன நம்ம மதியம் சாப்ட்டோம் இல்லைங்களா அதுவே வெஜிடபிள் இருந்தா சப்பாத்தி கூட ஒண்ணா வச் கோங்க இல்ல வெஜிடபிளு ரெண்டு ஃப்ரூட்ஸ் வச்சி சாப்டுங்க டின்னர் முடிச்சுடுங்க தோழி இது கன்டினியூஸ் அது பசி எடுத்தா தோழி நம்மளுக்கு என்னதா பசி எடுத்தாலும் நம்ம கண்ட்ரோல்லா இருக்கணும் தோழி
ஓ செரி தோழி இப்ப நீங்க இரவு நேரத்துல இப்டி சொல் றீங்கள அப்போ நமக்கு அ பசிவரும் போது தூக்கம் வராதுல்ல தோழி தூக்கம் கெட்டு போகும்ல தோழி
அப்டி யோசிக்கிறீங்க இல்ல தோழி நம்ம வயிறு காலியா இருக்க சொல்ல நம்ம ஒரு மயக் கத்துல தூங்குவோம் பாருங்க அது நல்லா இருக்கும் காலையில எலுந்தா அந்த பசி இருக்காது செரி நம்மளுக்கு காலையில நம்மளுக்கு இது ரொட்டீனா இருக்கனால கரெக்ட்டா இருக்கும் நம்மளுக்கு ஐய்யோ அது வந்து பசிக்கு தூக்கம் வரும் நம்ம நினைச்சிட்டே இருந்தது தூக்கம் வராது நம்ம எம்டி ஸ்டோமக்ல நம்ம காலியா இருக்குறதுனால நம்மளுக்கு ஒரு மய்க்கம் வரும் பாருங்க டயர்ட்னஸ்ல அந்த டயர்ட்னஸ்ல நம்ம தூங்குனோன்னா நல்லா வந்து எட்டு மணி நேர ஆனா கூட நல்லா தூங்கலாம் தோழி நான்இப்டி தான் செய்றேன் தோழி
சில பேர் சொல்றாங்க தோழி கவுனி அரிசி பார்லி கொல்லு அதெல்லாம் இது பண்ணி பைத்தம்பருப்பு அதெல்லாம் இது பண்ணி ஆஹ் அரைச்சி வச்சி குடிங்க அப்டின்னு அது குடிக்கலாமா தோழி நைட்
நைட்ல குடிக்காதீங்க தோலி பகல்ல குடிங்க இது ஜீர்ண சக்தி ஆவாது உம் செரிங்களா பகல்ல மத்தியான மார்னிங் இல ஆப்டர்நுன் மேல குடிச்சீங்கன்னா அது ஓகே ஜீர்ண சக்தி வந்து நம்ம வேல செய்யறதோ போறது நடக் செய்றதுல ஜீர்ண சக்தி ஆயிடு நைட் டைம்ல ஜீர்ண ஆவ் துல்லிங்களா
கரெக்ட் ஆனா அது குடிக்கலாமா தோலி கவுனி அரிசி
ஆஹ் அதெல்லா குடிக்கலா தோழி குடிக்கலா அது கூட இருந்து கவுனி அரிசி கேவுரெல்லா வந்து சூட்ட தண்ணிக்கிற பொருளு செரிங்களா அது போல அப்டி குடிச்சின்னா சூட்ட நம்ம பேலன்ஸ் பண்ணனு இதுக்கு இது பேலன்ஸ் பண்ணனு நெறைய தண்ணி குடிக்கணு ஜூஸ் குடிக்கணு
ஆஹ் நல்லா கரெக்டா சொல்றிங்க அது அந்த ஆப்பிள் வகையல்லா சாப்பில்லாமா தோலி ஆப்பிளு அதெல்லா
அதுக்குன்ட்டு ரொம்ப ஃப்ரூட்ஸு சாப்பிட கூடாது ஒரு லிமிட் தா ஒரு ஆப்பிள்னா ஆப் ஆப்பிள்ஸ் சாப்பலாம் இவங்க கிராம்ஸ் என்ன கிராம்ஸ் கணக்குல எடுத்து பம் தோழி
ஓ அப்படிதான் சாப்புணும் ஓகே ஓகே தலையெழுத்து நான் அப்ப அத மாரி ஃபாலோ பண்ணும் தோழி ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி கொஞ்சம் ஒடம்பு போட்டுட்டு நடுவுல வந்து கொஞ்சம் நடபயிற்சி போய்ட்டுருந்தேன் தோழி ஒன்றர மாதம் ஃபுல்லாவே போய்ட்டுருந்தேன் இப்போ இந்த வீடு மாறுனதுல இருந்ததுனால கொஞ்சம் இங்கே தான் இல்ல தோழி ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆனா தோழி நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆவலன்னு பீலிங் இருக்கும் நம்ம இவ்வளவு டைட் இருந்தோ நம்பளுக்கு ஒரு கிலோ அர கிலோ தான் கம்மிய ஆவும் ஆனா பீலிங் இருக்கும் ஆனா நமக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தேனா பத்து கிலோ ரெடியூஸ் பண்ணிலாம்
அது பத்து கிலோ அதுக்கு என்ன எத்தனை தோழி ஆறுமா சாகுமா மூணு மாஸ்
மூணு மாசம் இல்ல ரெண்டு மாசத்துல உங்களுக்கு பத்து கிலோ கம்மமி ஆயிடாது
இதனால உங்களுக்கு எதுவும் அஃவ சைடுஎபெக்ட் அந்த மாதிரி
சைட் எஃபெக்ட் எதுவும் இல்ல எதுவுமே இல்லது ஏன்னா நம்ம வந்து அதுக்கு ஏத்த போல சாப்பிட்டே தானே ஆம் தோலி ஆஹ் ஜூஸ் குடிச்சுற்று இருக்கோம் ஆஹ ரைஸ் எடுத்து ஃபுட்டு சாப்பிட்டு அதுக்கு பிறகு பாதாம் இதாம் சாப்பிடு ஸ்நாக்ஸா பாதாம் சாப்படுறே ஒரு கொஞ்ச காபி ஏழு மணிக்குள்ள என்ன சாப்டுறோம் இல்லைலீங்களா
அதனால பிரச்சனை இல்ல ஓ சரிங்க தோலி ஆனா இந்த இட்லி தோசை தேங்காய் உற்ற சொல்லிர் வைங்க பேசாம உம் ஆன இந்த ராகி கஞ்சி அதெல்லாம் குடிக்கலாம் ராகியை கூட அடையா ஊத்தி அப்படில்லாம்
ஆஹ் அது சாப்டு அடையா நாம் தோசையா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஷ் அதுவேண்டம் கோதுமை தோசை கூட எடுத்துக்கலாம் நம்பே ஹம் வறுவல் ஐட்டம் கூட எடுத்துக்கோங்க ட்ரை ஃபைடா ஸ்பீச் எடுத்துக்கோ உங்கள்ளா அதுக்கின்ட்டு ரொம்ப சாப்டா கூடாது ஒரு ஃபிஷ்னா ரெண்டு ஃபிஷ் எடுத்துக்குங்க அவ்ளோ தான் நம்மளுக்கு சொல்ல மாட்டேன் சிக்கன்னு அ சிக்கன் வந்து புரோட் டீன் இருக்குது அதனால சேர்ர வெஜிடேபிள்ஸ் கம்மி வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க
ஓ சரிங்க சரிங்க தோலி சரிங்க தோலி கண்டிப்பா தோலி அத பண்ணி முடிக் கணும் தோலி ரொம்ப தொந்தரவா இருக்கு தோலி
ஓகே தோலி இல்ல தோலி நான் வந்து யாருகிட்ட சஜஷன் கேக்கல தோலி நானு சத்தியமா சொல்றன் நான் யாருகிட்டையும் கேக்கள என்னால முடிஞ்சது யூ டியூப்ல
கரெக்ட் தோலி நீங்க பண்றது எல்லாமே கரெக்டா தான் தோலி இருக்கு எதுவும் வந்து தேவையில் ல ஐட்டம்லாம் நீங்க எடுத்துக்கல வீட்டுல உள்ளததான் வச்சு சாப்பறீங்க சில பேர் வந்து சுப் சுத்தமா ஒதுக்கிடுவாங்க சாதமே வேண்டாம் ஒதுக்கிட்டு நான் மதியத் கோம் வெறும் வெஜிடேபிள் மட்டும் தான் சாப்றேன் அப்படி எல்லாம் சொல்வாங்கள நீங்க எல்லாமே எடுத்துக்கீறீங்க ஆஹ எனக்கு என்னன்னா இப்போ நிறையா யூடியூப்ல எல்லாம் போடுறாங்கள டய இந்த மாரி உடம்பு குறைக்கணும்ணு சொல்லி இந்த மாரி ஆயிட்டன் அந்த மாரி ஆயிட்டன் அதனால ஒரு பயம் தோலி
அதெல்லாம் ஒண்ணு இல்ல தோலி நீங்க இந்த ஃபுட்டு கண்டியூ பண்ணுங்க மூணு லிட்டரு தண்ணி குடிங்க வாக்கிங் போங்க இந்த யூடியூப்பு பாத்து எக்சசைஸ் பண்ணுங்க தோலி இது போது தோலி நம்மளுக்கு உடம்புக்கு நா வேணா உங்க வாட்ஸ்ப்ல வந்து நா அந்த நா பண்ற எக்சசைஸ் யூடியூப்ல பண் சிதம்பரங்க அவுங்க சூப்பரா ஓர்க் பண்ணுவாங்க ஆனா தோலி பாருங்க அது நாலு ஸ்டெப் வந்து அதுலயே வந்து ஒரு எட் டு ஸ்டெப் சொல்லி குடுக்குறாங்க அதே ரிப்பீட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒண்ணு நால் வாட்டி காட்டிட்ருக்கோ வேற-வேற மா தில்ல அது வந்து-வந்து ரெண்டு ஒரு சிட்டிங்கு ரெண்டு சிட்டிங் சொல்றாங்க இல்லங்கீளா ஒரு செட்டு ஒரு ரெண்டு செட் கீலே முடிஞ்சி போச்சி நம்மளுக்கெல்லா
ஓ செரிங்க ஆனா என்னாதா நம்ம நடைபயிற்சி பண்ணாலு நம்ம இத-இதுவும்
உடல் பயிற்சி-உடல் பயிற்சி பண்ணுவாமா தோலி நடப்பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலு
பயிற்சி பண்ணியா சரிங்க தோலி சரிங்க தோலி கண்டிப்பா நா பண்ற தோலி உம் இது பண்ணாதா கொறைகினு குலிச்சிதா ஆவனு வேற இந்த வலியில புள்ளையெல்லா பாக்கணு உம் ஆமா தோலி கண்டிப்பா தோலி-கண்டிப்பா தோலி இன்னு நெறைய பகிருவோ தோலி பின் தொடருவோ நன்றி தோலி ஆஹ்